ஹலோ ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இர்க்கேங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டு தூங்கி எந்சாச்சு நீங்க
ஆ சாப்டாச்சுங்க என்ன சமச்சிங்க
இன்னக்கி வெஜிடபிள் பிரிஞ்சி
பிரிஞ்சிங்ளா
ஆ
ஓகே ஓகே அப்றோ நாள் எப்டி போய்ட்ருக்கு
நாளுங்ளா இனிமேல்தா போ போது இன்னு கொஞ்சோ இருக்குல்ல
ஆமாமா எப்டி போய்ட்ருக்குன் கேட்டெங்க
எப்டி போய்ட்ருக்கே ஒரே பிஸி தா
ம் ஹும் ஓகே ஓகே அப்றோ நீ நாங்ளா நாங்க வெளிய போய்ருந்தோ ஃபேமிலியா வெளிய போய்ருந்தோ
ஓ
ஆ எங்க ஏரியால இந்த தவ்வா மீன் சொல்லுவாங்ள கல் மீன் அப்டின்ட்டு
ம் ம்
அதல்லா ஃபேமஸு செரி ஃபேம்லியா ஃப்ரெண்டு் ஃபேம்லி நாங்கெல்லா ஒன்னா போய்ட்டு மீனு சாப்பாடெல்லா சாப்ட்டு வந்தோ செரி லீவ் நாள்ல என்ன பண்றது அப்றோ நீங்க எங்க ரீசெண்ட்டா போய்ட்டு வந்தீங்க
நாங்க ரீசெண்ட்டா ஒரே ஃபங்க்ஷன்ஸ் தா ஃபங்க்ஷன் மேல ஃபங்க்ஷன்தா இப்ப நாளைக்கி வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது
பாருங்ளே
அதுக்குள்ள இன்னிக்கே நாங்க எல்லா படிச்சி கிடிச்சி முடிச்சி எழுதி கிழுதி முடிச்சிர்னு
ஓகே ஓகே அப்றோங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க
நாங்களா நானு எ பொண்ணு எ எ அஸ்பண்ட்
ஓகே ஓகேங்க ஆ சார் என்ன பண்றாருங்க
அவர் வந்து ஆஸிஸ் பேங்க்ல ஒர்க் பண்றாரு
நீங்க அவுஸ் ஒய்ஃபுங்ளா
ஆமா
ஓகே
நீங்க
நா மேரிடு தாங்க
ம்
ஆ நா எஜுகேஷ்னல் டிபார்ட்மென்ட்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே
ம்
கன்சால்டேஷன் தா கன்சால்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே ம்
ஓகே ஓகே ஓ அதனால இன்னி க்கி லீவ்னால ஃபுல்லா என்ஜாய்மெண்ட்டு தா ரெண் நாளு எப்படா லீவ் கெடைக்கு எப்படா சனிகெழம வரு
சம்டைம்ஸ் ஒவ்வொரு வீக் வந்து நல்லா சுமூகமாருக்கு ஒவ்வொரு வீக் இத வந்து பாத்தீங்கன்னா செரி எப்பா முடிஞ்சா போதுன்றா மார்ருக்கு
ம்
நம்ம ஒர்க் பேர்டன பொறுத்து
ஆம்
ஆமா மோஸ்ட்லி இப்போ அவருக்கு எப் இப்ப லீவு இருக்குங்க என்னங்க
அவருக்கு வந்து ஆர்டினரி கேசா தொடப்போ வேலனாலு ஆமாஆமா அவர் இஷ்டதா ம் அவர் எப்பவேணா போறே பொன்னாட்டிக்குன்னு வீட்டுக்கு வந்துருவாரு சொல்ல முடியாது
ம் ஹு ம் நீங்க எப்போ லாஸ்ட்டா அவுட்டிங் போனீங்க
நாங்கதா லாஸ்ட்டு சண்டே போனோ அவ்ளதா அதோட இப்போ நாளைக்கு போணு
ஓகே நியரா இது பார்க்கு டூரிஸ்ட் ஏரியா மாரி எதா இருக்
பார்க்கெல்லா பார்க்கெல்லா எங்க வீட்டாண்ட இல்ல ம் பார்க்குலா நாங்க நெக்ஸ்ட் ஏரியாக்கு தா போணு எங்க ஏரியாலருந்து எங்க ஏரியால வந்து இந்த ஸ்பேர் பாட்ஸ் தா ஃபேமஸ்
ம் ஹும்
இங்கே இந்தா எல்லா எடுத்துட் போய் சேல்ஸு எல்லாமே எல்லாமே பண்ணுவாங்க
ஓகே ஓகே இண்டஸ்ட்ரியல் ஏரியானு சொல்லுங்க
இண்டஸ்ட்ரி ஏரியாலா இல்ல
ம்
அதாவது இந்த சைட் பாத்தா வந்து அந்த மாரி எல்லா கெடையாது நீங்க நெனைக்ற மா கெடையாது நாங்க இருக்கது புதுப்பேட் லருக்கோ இந்த பைக்கு இதுல ஸ்பேர் பார்ட்ஸ்லா இது பண்ணுவாங்கள்ல அங்க இருக்கோ அதனால எங்க இப்போ புதுசா சுத்தி சுத்தி ஒரு சந்துல பாத்தா ஃபுல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்தா விப்பாங்க
ம் ம் ம்
இங்க இருந்து நம்ம மவுண்ட்ரோட் போனாதா பீச்சு பக்கத்துலயே இருக்குது பீச்சு நடந்தே போய்ட்லா ஸ்பென்சர் இருக்குது பக்கத்துலே இருக்குது எல்லாமே இருக்குது எங்க ஏரியா தா ஒன்னு இல்ல
ம்
ம் எங்க ஏரியால ஃபுல்லா ட்ராஃபிக்தா இருக்கு ஃபுல்லா
இப்ப எல்லா ஏரியால
வண்டி எடுத்தோனா நம்ம நின்னு நின்னு நின்னு நின்னுதா ஓட்டணு
ஆமா ஆமா ம்ம் அப்போ அந்த டிராவல்னாலே நம்ப வெளிய போக கொஞ்சோ கடுப்பா இருக்கு இல்லைங்ளா
ஆமா அதுக்கு நடந்தே நம்ம போய்ட்டு வந்துட்லா அந்த டிராவல்லயே
ம் ம் அவங்க இன்ச் பை இன்சா நகரத்துக்குள்ள நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்துருக்க க்கலா பாருங்க
ஆமா ம் ம் நீங்க எங்க இருக்கீங்க
நாங்க ரிவில் பண்ணக்கூடாதுன் சொல்லிருக்காங்க இல்லைங்ளா நம்ம ஏரியால்லா ஆமா ஆமா ஆமா
ம் செரி செரி ஓகே ஓகே அப்றம்
அப்ற நீங்க மோஸ்ட் ஆஃப் என்ன பேவரட் டிஷ் நல்லா சமைப்பீங்க
நாங்க நான்வெஜ் தான்ம்பா வெஜிடேரியன்னாலே எ பொண்ணுக்கு புடிக்காது
ஓ
நா அழுதா டென்ஷன் ஆயிடுவா இப்ப நாளைக் காலையில இட்லிக் கறி கொழம்பு இல்ல அவ்ளதா எங்க வீட்ல சண்டதா சாப்டவே மாட்டா அந்தம்மா நான்வெஜ் பிரியர்
ஓகே ஓகே
கிக்கு கிக்கு
இப்ப இருக்ற பசங்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் நான்வெஜ்தா அதிகமா விரும்புறாங்க போல
ஆம்மா
ம் ஆனா அதுக்கு அந்த நம்ம எதிர்ப் பாக்கற அளவுக்கு அந்த தேவையான பு்ரோட்டீன்ஸ் அவுங்குளுக் கெடைக்குதான்றது டவுட்டு தா இல்லேங்களா
ஆமா அவ வந்து ஃப்ரூட்ஸே ஒன்னுமே சாப்ட மாட்டா நா ஃப்ரூட்ஸே வாங்கறதில்ல
அ அ
அவ்ளோ சாப்பட்றது இல்ல அவ்ளோ வாங்கறது இல்ல அவங்க சாப்பட்றது எப் ஃப்ரூட்ஸே நாங் வாங்க மாட்டோ வாங்கனா வாழப்பழோ வாங்குவோ அவ்ளதா முடிஞ்சு போச்சு ம் ம் அது கூட ரொம்ப நேர காஞ்சி போயி தூய்க் குப்பையிலதா போடணு நீ சாப்றயா நா சாப்றயான் மாத்தி மாத்தி அதலா யாராவது ஆப் ப்பிள் ஈபிள் குத்தாங்கனா அவங்ககிட்யே திருப்பி குடுத்துருவே எங்க வீட்ல யாரு சாப்ட மாட்டாங்க நீங்களா சாப்
ஓகே இப்ப நான்வெஜ்னா கிரேவி மட்டுந்தாங்களா ஃப்ரை
எல்லாமே நான்வெஜ்ல எந்த பொருள் குத்தாலு சாப்ருவோ
ஓகே இல்ல நீங்க யே வீக்லி நா கேட்கற நீங்க என்ன சமைப்பீங்க அதிகமா நான்வெஜ்ல
க்லியா வீக்லி வந்து இ காலையில இட்லி கறி கொழம்பு சமச்சிருவோ மத்யான்த்துக்கு ஏதா மீன் கொழம்பு எறா தொக்கு அவ்ளதா அதே நைட்டுக் வெச்சுருவோ நைட்டுக்குவெச்ட்டு அத்த நாள்லா மீன் கொழம்பு வெச்சு ஓட்டிருவோ
ஆமாம்மா மீன் கொழம்பு பழசானாதா நல்லா இருக்கு டேஸ்ட்டா இருக்குன் சொல்லுவாங்க
ஆ அதாவது இன்னிக் வெச்சு நாளைக் சாப்ட்டாதா அதோட டேஸ்ட்டே நல்லா இருக்கு அதனால மண்டே ஃபுல்லா மீன் கொழம்பு வெச்சு ஓட்டிட்டு டியூஸ்டே தா எதா கீர கீர சாப்டுவோ
ஓகே ஓகே அதுவுமே கீரையு கூட நான்வெஜ்ஜூ கணக்கு தா சொல்றாங்க
அப்டியா
ஆமா இந்த சைடு எல்லாமே கீரக் கூட நான்வெஜ்ஜு இப்போ அந்த ப்ராமின்ஸ்சு அ நெறைய வந்து வழிபாட்டு தலங்கள்ல ஃபாலோ பண்றுவாங்க ஃபுல்லாவே அது நான்வெஜ்ஜுன்றனால கீரைய கூட அந்த ஃப்ரைடேஸ்ல மோஸ்ட்லி தொட மாட்டாங்க
இல்லல்ல ஃப்ரைடே வந்து கீர சமைக்க கூடாது சொல்வாங்க ஆனா கீரெல்லா நான்வெஜ் கெடையாதே வெஜ்ஜு தா சொல்வாங்க ம்
ட்டுருக்காங்க
அப்டியா நாங்க ஃப்ரைடே கீர சமைக்க மாட்டோ ஏதா பருப்பு தா சமைக்கணுன்வாங்க சாம்பார்தா அதனாலதாஸ் டேவே கீர பண்ணிடுவே இல்ல டியூஸ்டேவே கீர பண்ணிடுவோ வீக்லி ஒன்ஸ் பண்ணிடுவோ ம் ஏன்னா சும்மா நான்வெஜ்ஜே சாப்ட கூடாதில்ல ரெண்ட் ப பேலன்ஸ்சிங்கா சாப்பிட்ணு வெஜ்
ஆமா ஆமா அப்படி நான்வெஜ் இருந்துச்சுன்னா எத்தன டேஸ்ல இருக்கு வீட்டுக்
நாங்களா சண்டேல்ல ஆரம்பிச்சு மண்டே வெனஸ்டே நாங்க சாப்டா த நாள் வந்து தேர்ஸ்ட்டே ஃப்ரைடே சாட்டடே மூண் நாள் தா சாப்பட மாட்டோ
ஓ
ம் மிச்ச நாள் ஃபுல்லா ஆமா
இப்போ உங்க ஒர்க் போகும்போது வீட்டுக்கு தா வந்து சாப்புடுவாங்களா இல்ல லன்ச் பேக் பண் குடுத்துருவீங்களா
அவரு சில டைம் எடுத்துட்டு போயிடுவாரு சில டைம் வந்து வீட்டில வந்து சாப் வெளில்ல அங்கேயே ஆஃபீஸ்லே சா
அப்போ ஆபீஸ்க் போனாலு அதர் டேஸ்ட்ல வந்து நான்வெஜ் தா போவு இல்லைங்களா
ஆமா
ம் ஓகே ஓகேங்க நாங்க சண்டேஸ்ல மட்டு தாங்க நான்வெஜ்ஜு
ஐயோயோ எப்டிதா நீங்களா நான்வெஜ் இல்லாம உயிர் வாழ்றீங்கன் தெர்லப்பா
நறைய மீதி நாள்ல சண்டேஸ்ல மெய்னா வந்து எடுத்துருவாங்க மட்டன் எடுத்துருவாங்க சிக்கன் எடுத் துருவாங்க அ இங்க நம்ம ஏர்யா பக்கோ ஹார்பர் இருக்கனால கடல் மீன் எல்லா கொஞ்சோ வரு அத போய் எடுத்துட்டு வருவாங்க அ அதனால சரி சண்டேஸ் மட்டுந்தா அப்படி இருந்தாலு மீறி போனா நீங்க சொன்ன மார் மீன் கொழம்பாருந்தா அடுத்த நாள் இருக்கு மண்டே இருக்கு
ம்
மீதி நாளு எல்லாமே வெஜ் தா இருக்குங்க மோஸ்ட்டு
ம் அப்றோ ஒய்ஃப் என்ன பண்றாங்க
ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க வீட்லே மிஷின் இருக்கு அ பக்கத்துல குடுக்குற ஆமா துணிங்கள பஸ்ட் ஸ்டிச் பண்ணி குடுத்துருப்பாங்க நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி தா அப்பா அம்மா நானு கொழந்த அஞ்சு பேர் இருக்கோங்க
அதா பிக் ஃபேமிலி அப்ப நீங்க
ஆமா
அப்றோம் இன்னிக் எங்கியு போல்லியா ஈவ்னிங்கு
வெளிய கொஞ்சோ பர்ச்சேஸ் போய்ட்டு வர்னு ஷாப்பிங் பண்ட்டு வர்னு அப்டின்ட்டு இருந்தாங்க சரி இப்ப தா வந்தா நாங்க ஜஸ் டூ டென் மினிட்ஸ் ஆகுது வீட்டுக்கு வந்து
ஓ
செரி கொண் நேரோ இருந்துட்டு பக்கத்துல தா பசாருக் போய்ட்டு வந்தோனா எல்லா வாங்கிட் வந்தர்லா அப்டின்ட்டு ஆமாங்க இங்யு அப்டி தா இருக்கு கிளவ்டு மார்னிங் கொஞ்சோ தூறிட் இருந்தது இப்ப கொஞ்ச கிளவுட்ஸா தா இருக்கு ஆமா ஆமா உங்ளுக்கு அந்த இந்த ஏரியா சைட்லா வந்து சொன்னாங்ளா அந்த எல்நிலோ பாதிப்பு இருக்கு அப்டின்ட்டு இந்த வெப்ப அலை உங்க ஏரியா தேட்லா வர்ல ஆஹ இ இப்ப நாங்க இருக்கற அந்த பதிமூணு மாவட்ரேங் எங்ளுடைய மாவட்டோ ஒன்னு
அப்டியா என்ன ஆச்சு
அது அந்த எல்நிலோ அப்டின்ட்டு கடல் மட் டத்துல வந்து பாத்தீங்னா வெப்போ அல வந்து அதிகமாகுதுங்ளா அதனால ஒரு சில மாவட்டங்கள் வந்து இப் என்னனா ரொம்ப வறச்சி தண்ணி இல்லாம வற்றி போய்டுமா
ஓ இப்ப ரீசெண்டா அமெரிக்கால வந்திச்
ஆ அதே தா அதே தா இப்போ தா இன்டியாவ்லியு அந்த மாரி ஒரு பதிமூணு மாவட்டத்துக்கு சொல்லிருக்காங்க
ஓ அப்ப காலி பண்ணிடுங்க எங்க ஏரியாக்கு வந்துருங்க
கண்டிப்பாங்க வர்லா ஆனா ஒரு சில மாவட்டம் வந்து பாத்தினா கனத் த மழை வருனு சொல்லிட்ருக்காங்க
ஆமா ஆமா இந்த வாட்டி அடிக்கிற வெயிலு ஐயையோ ப்பா டெய்லியு மூண் மணி வண்டில போம்போது உச்சி வெயில் அடிக்கும் என்னா பண்றது அப்டியே தா போ வேண்டிய தா
ஆ ஆ
சம வெயிலு ஆனா இந்த வாட்டி
ஆமாமா
அதுக்கேத்த மாரி மழ அடிக்க போது ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் இல்ல நவம்பர் டிசம்பர்ல தா இருக்குது
கண்டிப்பா
ம்
அதே மாரி அந்த காலநிலை கூட பாருங்களே இந்த பழைய பத்து இந்த மாரி வருடங்கள் மாரிலா எதுவுமே இல்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு
ஆமா
ஆ அந்த மே மாசல்லா கூட மழ வர்றது அந்த மே மாசோ ஏப் அடிக்கக்கூடாது அந்த வெயிலு வந்துட்டு இப்பெல்லா மழ நாட்களா தா இருக்கு
ஆமா எல்லாமே ரிவர்ஸ்ல போது எப்டியோ எங்கயோ போய் என்னா ஆவப் போறமோ தெரில
செரிங் சிஸ்டர் நா கூப்புற இருங்க
ஆ செர் செரி